ஆ சொல்லுங்க ஹலோ
எப்படி இருக்கீங்க ஃபோன் பண்ணி ரொம்ப நாாளாச்சு இன்னைக்கு தா மீட் பண்ண ஃபோன் பேசுறக்கே டைம் கெடச்சிருக்கு
நல்லா இருக்காங்க நீங்க எப்பிடி இருக்கீங்க வீட்டுல எல்லாரு எப்பிடி இருக்
எல்லா நல்லா இருக்கோங்க உங்க வீட்டுல சேரி சேரிங்க வேலல்லா முடிஞ்சா
ஆ முடிஞ்சுங்க வேலல்லா முடிஞ்சிச்சி சேரின்னு நானே யோசிச்சி த்து உங்களுக்கு எப்படா கால் பண்ணலா பேசலாம்னு யோசிச்ட்டு இருந்தேன் அப்போ ஒரு தாட் சேரி ஓகே இவங்க எதாவது பிஸியா இருப்பாங்களா என்னவோ நம்ம வேற போன போட்டு எதுக்கு அவங்கள மொக்க போடணு சொல்லிட்டுதா நானு விட்டுட்டே நீங்களே கால் பண்ணிட்டீங்க
ம் இல்லைங்க கொஞ்சோ வேல இருந்துச்சி அப்புறோ ஊருக்கு வேற போயிருந்துமா அந்த பசங்களுக்கு சம்மர் லீவ் விடும் போது தான நம்ம எங்காவது கூட்டிட்டுபோ முடியு சரி குலதெய்வோ கோயிலுக்கு போயிருந்தே அப்போ அப்பன்னு பாத்துதா ரெண்டு மூணு ப்ரண்ட்ஸ் எப்பவுமே கால் பண்ண மாட்டாங்க அன்னைக்கு கின் பாத்து கால் பண்ணியிருந்தாங்க அட்டன் பண்ணவே முடியல சரி நம்ம யா.. எல்லாரு கால் பண்ணிருக்காங்க பேசிரலா மரியாதையா இருக்காது அப்பிடின்னு சொல்லி போட்டு எல்லாத்துக்குமே அப்பிடியே கால் பண்ணி பேசிட்டு இருந்தே அப்புறதா நீங்களு கால் பண்ணிருக்கீங்கு தெரிஞ்சிச்சு சேரி ட்டு உங்களுக்கு கால் பண்ணி பேசலா அப்பிடின்னு
ஓகே ஓகேங்க
ம் போ டூருக்கு போயிட்டு வந்தோ ஒருபாடு எல்லா செலவு ஏகப்பட்ட செலவாயி போச்சுங்கன்னா கிட்டத்தட்ட போயிட்டு வந்ததுல ஒரு இருபதாயிர ரூவா காலி நம்ம சேர்த்தி வைக்கிற காசு வந்துட்டு இப்பிடி எங்காவது போகும்போது செலவாங்கு போது அவ்ளோ மனசுக்கு கஷ்டமா இருக்கு
அப்புறோ என்னங்க பண்றது சரி கொழந்தைகளோட சந்தோஷதான நம்ம சந்தோஷோ எங்கேயாவது கேட்டாங்கன்னா கூட்டிட்டு போ வேண்டியதுதா வேற வழியே இல்ல கையில காசுன்னு ஒண்ணு சேவ் பண்ணோம்னா ஏதாவது ஒரு வகையில செலவாயிட்டுதா இருக்கு வேற இதுலயாவது நம்ம சேவ்ன்னு ஒண்ணு பண்ணோம்னாதா அது வந்துட்டு கையில மிச்ச இருக்குன்னு சொல்லலா
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தா பா த்து வருஷத்துல ஒரு நாள்தா அது சம்மர் லீவ் விடபோதுதா பசங்கள கூப்டுட்டு ஊருக்கு போறோ சோ இருந்தாலுமே வந்துட்டு ஊர்ல இந்து வந்ததுக்கப்புறோ அடுத்த ஸ்கூல் ஓப்பன் ஆகு, பீஸ் கட்டணு, பேக் எடுக்கணு, ஷூ எடுக் க்குனு ட்ரெஸ் வாங்கணு ஏகப்பட்ட செலவு இருக்குங்க இப்ப கோயிலுக்கு போம் போது புது துணி எல்லாமே கொஞ்சோ பர்ச்சேசிங்ல்லா முடிச்சுட்டு போனு ஸ்லிப்பர்லருந்து எல்லாமே புதுசா துணி போட்டுட்டுதா கோயிலுக்கே போறது இனி வந்ததுக்கு அப்புறமு ஸ்கூலுக்கு போம்போது எல்லா எ நம்ம செட் எல்லாமே ஃப்ரஷ்ஷா இருக்கணு புதுசாவு இருக்குற மாதிரி எல்லா போட்டுட் போவாங்க அது ஒரு செலவு இருக்குது கிட்டத்தட்ட நம்மளுக்கு சம்பளொன்னு ஒன்னு வந்துச்சுன்னா அதுல ஒரு ட்வெண்டி பெர்சன்டஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேவிங்ஸுக்குன் சொல்லி கண்டிப்பா எடுத்து வச்சர்றோ அந்த அமௌண்ட் அப்புடியே நமக்கு அந்த வருஷ கடைசில காலி ஆயிருது நீங்க வேற எதுலயா சேவிங் பண்ணிட்ருக்கீங்களா?
ந சேவிங்னு பாத்தா ந இப்பல்லா கோல்டு் ரேட்லா கன்னாப்பின்னானு ஏறிட்ருக்குங்க கோல்டு சில்வர்லதா எடைலலா முன்னாடியெல்லா அது ஒரு பெரிய விஷ்யமாவே இரு க்காது ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபை தௌசண்ட் இருக்கும் போது பாத்தீங்கனா ஒரு கிராம் ரெண்டு கிராம் அந்த மாரி எடுத்து வச்சுக்லா என்னனா மெயினா இப்ப வந்து பாத்திங்னா எதாவ்து ஃபங்ஷன்னா நமக்கு வச்சிருப்பாங்க அவுங்களுக்கு திருப்பி வக்கணு அதுக்காகவே நா நெறைய எடுத்தெடுத்து வச்சிருந்தே ஏனா அப்போதிக்கு ஆ ஃபர்ஸ்ட்டு பாப்பாக்கல்லா காது குத்தும்போதுலா நெறய பேர் சொந்த காரங்களா வச்சிருந்தாங்க சித்தப்பாங்க எல்லாருமே வச்சு ருந்தாங்க கோல்டு தா கோல்டு கம்மலாவே போட்டாங்க அஞ்சு சித்தப்பாங்க இருக்காங்க அஞ்சு பேருமே போட்டாங்க நா என்ன பண்ணன்னா அது ஒரு டூ இயர்ஸ் இருக்கைல ஜாப் போக ஆரம்பிச்ச நா அப்பவே எல்லாமே காயின் காயினா எடுத்து வச்சுட்டே அவுங்களுக்கு எத்தன வருஷொ கழிச்சோ அவுங்க வீட்ல பங்ஷன் வரட்டுன் சொல்ட்டு அப்பயே எடுத்து வச்சுட்டே ஆனா போன வருஷந்தா ஒரு சித்தப்பா பையனுக்கு மேரேஜ் ஆனா அது அப்ப எடுத்து வச்சங்காட்டி எனக்கு இது இப்ப பெருசா தெரியில என்னன் பாத்தீங்கனா இப்ப கோல்டு பதினஞ்சாயிரொ பதினாறாயிரொ வந்துருச்சு நா அப்ப நாலாயிர இருக்கும் போதே எடுத்து வச்சுட்டே எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய சேவிங்கா தா இருந்துச்சு பரவால்ல நம்ம முன்னாடி எடுத்து வச்சதுனால வந்துட்டு ஒரு வழியா பெருசா இது பண்டோ ஒரு எதோ சாதிச்சு ட்டொன்டா அப்டிங்கிற மாரி இருந்துச்சு உண்மையாவே சொல்லப்போனா
செரிங்க செரி செரி நானு வந்துட்டு கோல்டு சேவிங் பண்ணிட்டு தா இருக்கே எனக்கு கொஞ்சொ நகையெல்லா போட்ருக்காங்க நா என்ன பண்ணேன் பாத்தீங்கன்னா கொஞ் சொ நகைய வந்துட்டு வித்துட்டு அத வந்துட்டு டெபாசிட்ல பண்ணி வச்சுட்டே கிட்டத்தட்ட ஒரு இருவது லட்சத்துக் கப்புற டெப்பாசிட்ல பண்ணி வச்சிட்டே எனா இப்ப வந்துட்டு கோல்டுக்கு வந்துட்டு எதோ நெ றையா கைல கோல்டு இருந்துச்சு அப்டின்னா கவர்மெண்ட் வந்துட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்றதா கேள்விப்பட்டே சேரி இதுதா சான்ஸுன் சொல்லிட்டு கொஞ்ச அமௌண்ட்டு வந்துட்டு ஆ ஹைக்ல இருக்கும் போதே நா‌ வந்து ட்டு சேல் பண்ணிட்டே சேல் பண்ணி டெபாசிட்லயு பண்ணி வ ச்சுட்டெனுங்ளா பசங்ளுக்கு காலேஜுல்லா இனி ஜாயின் பண்ணும்போது தேவப்படுன்ட்டு் அ ஒரு டென் இயர்ஸ்கப்றொ எடுத்துக்லா அப்பிடிங்கிற மாரி நா போட்டு வச்சுட்டே இனி ஒரு நாலஞ்சு பவுன் தா இருக்கு செரி அது எதாது நம்ம ரெகுலர் வியர் இல்லாம ஒரு நாலஞ்சு பவுன் இருக்கு எங்காது கல்யாணொ அது இதுக்குன்னு போகும்போது சேர் போட்டுக்குலான்ட்டு இப்ப கோல்டு காயின் மேலதா நா வந்துட்டு சீட்டு போட்ருக்கேங்க அப்டி ஒரு காயின் சே த்திட்ருக்கே அன்ஃபார்ச்சுனேட்லி நா வந்துட்டு சும்மா நா ட்ரேடிங் பண்ணலா அப்புடினு சும்மா யூடியூப்லல்லா கத்துக்குட்டு சின்னதா ஒரு பை பண்ணி செல் பண்லா அப்டிங்குறக்காக அ போயிருந்த அப்ப வந்து பாத்தீங்னா சில்வர் ரேட் கொஞ்ச கம்மியா இருந்துச்சு நா பாக்கும் வந்து பாத்தீங்னா இந்த கோல்டு பீஸு சில்வர் பீஸெல்லா வாங்குவாங்க சின்ன சின்னதா மில்லிகிராம்ஸ்ல வந்துட்டு நம்ம சேவ் பண்லா அப்ப சரின்ட்டு நா சில்வர் பீஸ் மேல வந்துட்டு நா அமெண்ட் போட்ருந்தே கிட்டத்தட்ட நா வாங்கும்போது ஒரு எம் பது ருவா சம்திங் தாங்க இருந்துச்சு எம்பது ருவா தொண்ணூறுவா சம்திங் தா இருந்துச்சு பெருசா நா அத கண்டுக்ல விட்டுட்டே ஒரு பரவால்ல ஒரு எம்பது ருவாய்க்கு இருக்குதே பத்து வாங்கி போட்டாலு எட்நூறுவா தான ஆச்சு சொல்லி போட்டு ஆ நா என்ன பண்ணியிருந்தே ஒரு முப்பது நாப் பது ஆ கிராம்ஸ் கணக்குல நா எடுத்து வச்சிருந்தே அதாவ்து முப்பது நாப்பது ஷேரு கிட்டத்தட்ட ஒரு நாப்பது ஷேர் நெனக்கிறே ஆ எடுத்து வச்சிருந்தே செரின்னுட்டு இப்ப நா ஒரு இப்ப ஒரு ஃபோர் மன்த்துக்கு முன்னாடி நா போய் பாக்குறே நா எழுவது ருவா எம்பருவாய்க்கு வாங்கி வச்சது முன்னூத்தறுவருவாய்க்கு வந்து நிக்குதுங்க என்னால நெனச்சே பாக்க முடியல கிட்டத்தட்ட எவ்ளோ தூரொ எனக்கு வந்துட்டு ஒரு ஷேர்கே வந்துட்டு எரநூறுவா லாபொ இருந்துச்சு நா ஒரு நாப்பது ஷேர் பக்கொ எடுத்து வச்சுருந்தே பரவால்லயே இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டா இருக்கே அப்புடின்னு பாத்தா பாத்தா டக்குன்னு டவுன் ஆயிருச்சு அப்பறந்தா பாக்குறே நெறைய பேர் வந்துட்டு சில்வர்ல வந்துட்டு ஷேர் சேவிங்ஸ் பண்ணாதீங்க கோல்டுல பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு அப்றோ கோல்டுல கொஞ்ச நா வேண்ட வேண்டன். அந்த ஷேர் மார்க்கெட் சம்டைம்ஸ் நம்மள ஏத்தி வுட்டுரு சம்டைம்ஸ் நம்மள எறக்கி வுட்டுரு ஒரு சின்ன கடையிலயே போயி நா வந்துட்டு சேவிங்ஸ வந்துட்டு காயின் போட்டு வச்சுட்டே
ஓகே ஓகேங்க ஆமா இப்போ நறைய கடைல பாத்தீங்கன்னா அன்னிக்கு ரேட்லயே உங்களுக்கு நாங்க சீட்ல இது பண்ணிதரோ அந்த மாரி ஒரு ஆஃபர் தாங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா டுவல் மன்ஸ்க்கு டென் மன்ஸ் லவன் மன்ஸ் அந்த மாரி பே பண்ண போது இப்ப பத்தாயிர ரூவா பே பண்ணி இன்னு ஒன் மன்த் வந்து நீங்க பே பண்ணமே அத ஆட் பண்ணுரேனு ஒவ்வொரு கடைல ஒவ்வொரு மாதிரி ஆஃபர் குடுக்குறாங்க இல்லிங்கள
ஆமாங்க ஆமா
அதுல நம்பளுக்கு எது சூட்டஃபிளா இருக்கோ அந்த ஆஃபர் நம்ம எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாரி நம்ம ஆ பண்ணிக்கலா இப்போ எவ்ளோ பே பண்றோமோ அது கரெட்டா மன்ந்த் அண்ட் மன்ந்த் பே பண்ணிட்டோனா அந்த இயர் முடியு போது அது ஒரு கோல்டு காயினோ இல்ல ஜுவல்லரி ஏதாவது எடுக்க இருனா கூட எடுத்துக்கலா ஆனா நீங்க சொன்னது வந்து ஜுவெல்லு சேல் பண்ணிட்டு ஒரு அமெண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அது டென் இயர்ஸ் கழிச்சு அது ஒரு நல்ல ஒரு ரிட்டன்ன வரும்னு சொல்லலா இல்லையா அந்த மாரியான ஒரு அது ஒரு நல்ல சேவிங்ஸ்ன்னு தா சொல்லலா ஆ ஏனா ஓ இ மேலேயே ஏறிகிட்டே இருக்குனு சொல்ல முடியாது இல்லையா கோல்டு திடிர்னு அப்டியே ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சுனா அதுக்கு நம்ம வந்து இப்போ ரொம்ப ஹய் ரேட்ல இருக்கு போதே இது பண்ணலா ஆனா டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இல்ல இருக்கறதல அப்டியே இருக்கு முன்ன பின்னா கொஞ்ச ஏறு எறங்கு அந்த மாரி தா இருக்கு சொல்லலா
ம் ஆமாங்க ஆமா ஏதாவது ஒரு ஃபேனிக் மாதிரியான சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பா வந்துட்டு நறைய பேர் வந்துட்டு சேதோ விஷ் கார் எல்லாமே செல் பண்ணுவாங்க அப்போ மார்க்கெட் உங்களுக்கு டவுன் போடறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு இப்பவு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வார் எல்லா போயிட்டு இருக்கு அதனால மார்க்கெட் மேக்சிமம் வந்து டவுன் ஆகு இப்பதா கொஞ்ச மார்க்கெட் அப்டியே மேல கு தல தூக்கி பாக்க ஆரம்பிச்சிருக்கு இனி கோல்ட ரேட் எப்டி போகு என்ன ஏதுன் தெரில பாக்கணு வேற எதாவது சேவிங்ஸ் இருக்குங்களா நா வந்துட்டு லேண்டல சேவ் பண்ணுவே பட் அது எதாவ ஒரு எமர்ஜென்சிக்கு வந்துட்டு யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோல்டுலயே சேவ் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு வேற எதாவது சேவிங்ஸ் பத்தி ஐடியா இருக்குங்களா
வேற இது கோல்டு விட பெஸ்ட்ட் வேற எதுனே நா சொல்ல மாட்டே ஏன்னா அமெண்டா கூட நா கைல வச்சிருந்தேன்னா அது அப்டியேதா இருக்கு பெருசா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வராது சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட்டா தா வரு ரொம்ப எமர்ஜென்சின் தேவைனா கோல்டுன்னா நம்ம வந்துட்டு போயிட்டு ஃபாலோ பண்ணி அத வந்து இது பண்ணு அது துவே அமௌண்ட் ஒரு சேவிங்க வச்சிருதோம்ன்ன டக்குனு எடுதுக்கலா தேவைங்க போது நம்ம பாட்டுக்கு எடுத்து செலவு பண்ணிக்கலா யோசிக்காம இதுனா பேங்க்ல போய் நின்னு அதுக்கான ப்ராசஸ் எல்லா முடிச்சு வந்து அது போக அது கரெட்டா வட்டி கட்டணு திருப்பணு ஏகப்பட்ட தொல்லைகள் இருக்கும் அமௌண்ட்டு ஸ் சேவ் பண்ணி வைக்கறது நல்லதுதா ஆனா திடீர்னு ஏதாவது ஒன்னுனா கைலதா காசு இருக்கேனு சொல்ட்டு தண்ணி மாரி செலவு பண்ணிட்டு போயிகிட்டே இருப்போ அப்ப எங்க போச்சின் தெரியாது
ஆம்மாங்க ஆமா சேவிங்ஸ்ன்னு பாத்திங்கன்னா நானு அப்டியே ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கே ரெண்டாவது வந்து பாத்திங்கன்னா இந்த பக்கத்து வீட்ல சீட்டு மாதிரி ஒண்ணு போட்டுருக்கே ஏல சீட்டு மாதிரி நா போடல ஆ சும்மா ஒரு பத்து பேரு மட்டு சேந்து ஆ என்ன சொல்றது ஒரு மாஸ் ஒரு மூன்று மூன்று ரூவா மாதிரி மூன்று ரூவானா மூணாயிர ரூவா அந்த மாரி நாங்க வந்துட்டு எல்லோரு சேந்து ஒரு பத்து பேர் சேந்து ஒரு முப்பதாயிர ரூவாய்க்கு சீட்டு போட்ருக்கோ அது எப்டி பத்து மாசத்துகுள்ள யாராவ ஒருத்தரோட கைல வந்துட்டு பல்க்கா ஒரு முப்பதாயிர ரூவாய் இருக்கு இருந்துச்சினா அதையு திருப்பி திரும்ப கொண்டு போய் நம்ம திரும்ப கோல்டுல தாங்க போட போறோ சோ எப்டி பாத்தாலுமே கோல்டுங்கறது ஒரு பெரிய சேவிங்ஸ் தா அந்த காலத்துலாந்து இந்த கால வரைக்குமே வந்துட்டு கோல்டு பெரிய ஒரு மார்க்கெட் கொடுத்துட்டு இருக்குது எல்லாததுக்குமே கை கொடுக்ககூடியதுதா ஏ இவ்வள தூர போயிட்டோ கோல் ங்கனு எடுத்துகிட்டிங்கன்னா ஏகப்பட்ட பெரிய பெரிய வரலாறுகல்லா நெறைய இருக்கு கோல்டுக்கு அதனால கோல்டு வந்துட்டு இன்னிக்கு இல்ல என்னைக்குமே வந்துட்டு வெல ஏறாது ரெண்டாவது எந்த காலகட்டத்திலுமே வந்துட்டு அந்த காலகட்டத்துல வாழக்கூடிய மக்கள் வந்துட்டு தங்க த்த வாங்க முடியாத அளவுக்கு தா அவுங்களுடைய நெலமை இருக்கு தங்கங்கறது வந்துட்டு அவுங்க வாங்ககூடிய சம்பளத்த விட ஒரு பத்து பாஞ்சு மடங்கு வந்துட்டு கூடுதலாவே இருக்கு எங்க தாத்தா பாட்டி காலத்துலல்லா அஞ்சி ரூவா ஆறு ரூவாய்குதா வித்துச்சு ஆனா அது அந்த காலத்துல அது பெரிய விஷயமா பாத்தாங்க இல்லையா
கண்டிப்பா கண்டிப்பா செரி ஓகே நம்ம இன்னொரு நாள் பேசுவோ ஓகே பாய்